கேக்குதால கேக்குதா இப்ப ஆஹ் அந்த கால் பிஸி பிஸினுவந்தூச்சி சொன்ன எடுக்கலோள்ள
சேரி சேரி அப்புறம் வேற என்ன சொன்னுச்சு இதை மட்டும் பேசிட்டு வந்தியாக்கும்
ஆமா இத அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்
உம் இப்ப வந்து சின்ன அத்தை க்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் சின்ன மாமாவுக்கு சின்ன அத்தைக்கும்
ம் ஆ அதுதான் உன்ன முன்னாடியே சொன்னேன் அதை எப்படியாவது விசாரிச்சி பாருன்சொன்னேன்
பானு சித்திக்கிட்ட தான் விசாரிக்கணும் அவுங்க மாமாக்கும் அத்தைக்கும் விருப்பம் இருந்தா விஜி் இது அவுக பொண்ண வந்து கன்வின்ஸ் பண்ணிருவாக
அததான் சொல்ற பேச்சு உம்
அதான் அது வேற இருக்கு இவுக ஒத்துக்கிட்டாலும் புள்ளய ஒத்துக்கங்களான்னு தெரியல
அவளுக்கு ஏதாவது சாப்கானா இருந்து என்ன நடக்கும்
உம் இல்ல அப்டின்னா ஒண்ணும் பண்ண முடியாது உம்ஓகே எரி பாப்போம் என்னட்டு யார் யாரு
அதுவும் சின்னமாமா பேசுற பேச்சா கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேச சுவானி கக்கல
அதான் நீ அம்மைட்டத சொல்லிட்டிய நாங்க வந்து கேட்க போயி அஹ் இந்த மாரில்லாம் பேசிட்ட
அதான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொன்னதுக்குதான் அத சொன்னுச்சு அதான் நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க வர புரிய நான் அவுங்க கிட்ட நான் பேசி வச்சிட்டு தான் உங்களே வர சொல்லுவேன்ன சொல்லிச்சு
ஓ அப்டி சொல்லிருக்கா அப்பனா சரி விடு அம்ம என்ன பண்ணது பாப்போம்
கேட்டு பேசி பாக்கறதுல தப்பு இல்ல ஏன்னா அம்ம கேரண்டி குடுத்துருக்கு
அதெல்லாம் இல்ல அப்டிலாம் பேசக் கூடாது அம்ம கேரண்டி கொடுத்துருக்குனா அம்மை
இல்ல நான் இப்ப கேக்க சொல்லியிருக்கேன் அதான் நான் இப்ப கேக்க சொல்லிட்டுதான் வந்திருக்கேன் நீ பேசிக்கே உங்க வீட்டுல எல்லார்ட்டையும் வந்தா பேசி சொல்லுந்தே சொல்லீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் சொல்றேன் அ போலங்கிற
சேரி சேரி
அதுக்கே காச்ச அடிச்சு ஆள் கிறங்கி போய் கிடகு
ஆஹ் சேரி அது பாத்துக்கலாம் எப்டினுட்டு அது கேட்டு இட்டு சொல்லட்டும் அதுக்கப்பறம் நம்ப முடி பண்ணிக்கலாம் அவங்களையே போய் ஜாதகம் பாத்தட்டு வர சொல்லு
அதத்தான் சொல்லிட்டேன் நான் அப்படிதான் சொல்லிருக்கேன் நீங்க போய் பாத்துடுவாங்க ஆஹ் சாப்டோம் நல்லா பாத்துட்டு நீங்களே இது உண்மைனு சொல்லிட்டேன்
உம்
அப்பறம் கரெக்டா தானே பேசிட்டுருக்கேன் நீ சொன்ன தைரியத்துலதேன் இது வந்து சரியா வராதுன்னு சொன்னதுனால நான் நல்லா பிட்ட முடி விட்டேன் அல்லா நீ என்ன வேணா பேசுமேன் உனக் நல்லா உரிமையா இருக்கு உனக்கு இல்லாத உரிமைய எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதேன் அவ
உம் உம் அது சி சின்ன மாமா மகள கட்டுறதுக்கு வந்து விருப்பம்மாயிருந் தா அவுகளுக்கெல்லாம் என்ன நினைப்புனா அப்பா வீடு பக்கத்திலயே இருக்கு அண்ணா வீடு ஹ் எல்லாம் பாத்துக்குவாக பண்ணிக்கிருவாங்கன்னு நேனப்பு சின்னத்தைக்கு
அந்த மாரிலாம் தெரியலையே இ வுக எங்க வீட்டுல பெரியவுங்கருக்காங்க அது ஒரு தடவ சொன்ன அத அஹ் அத கம்பத்துலே எடுக்கறதில்ல இது பண்ணிட்டா இல்லன்னனு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்துச்சு
அப்பறம் என்ன இந்த அம்மைதான் மண்டி குழப்பிக்கிட்டு இருக்கு
அதா வச்சுன்னு சொல்றேன் அவங்கள ஒதுக்க மாட்டாங்களோ அப்டிண்டு சேரி பாப்போம் கேக்கட்டும் நம்மளுக்கும் வெளில நல்ல பொண்ணா தெர்றதுக்கு இது வீட்டுக்குள்ளயே தானே இருக் கெடச்ச லக்கு தேன்
உம் உம் ஆமா அவுக‌ நினைக்கணும் உம் நமக்கு ஆம்புள்ளையே இல்லையே சேரி அவனுக்கு அக்கா மகேஹன் இருக்கான் நம்ம அவனை வச்சு நம்மள அப்புள்ள மாரி வச்சுக்கலாம் நம்ம பொண்ணை கட்டி அப்படி
உலகமே அத்தான் கேட்டு இருக்குது நீங்க விட்டுற மாட்டியிங்க நீங்க பண்ணிவிங்க என்னே ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க
உம் அப்படின்னு அவுக நினைக்கணும் நம்ம பிள்ளை எதுக்கு எனக்கோர் குடுத்துட்டு ஆஹ உள்ளூர் குள்ளேயான் அவன் அக்கா ‌மகளுக்குகே கட்டி குடுத்து நம்ம மவேனா வச்சு பாத்துக்கலாம் அப்படி அவன் நினைக் அவுங்க தான் நினைக்கனும் அவுங்க பெ
மறுபுடியும் அம்மேயி சொல்லுது ன்னு சொல்லாறே தாண்டி கட்டாயபடுத்தி கல்யாணத்தை பண்ணி
ஆமா அதுக வாழ்க்கை இதுவாயிர கூடாது
பெரியமாமா பொண்ணு சொல்லும் போது அப்படியே பெரிய வார்த்த பிரச்சனை மாதிரியே தெரிஞ்சுச்சு எனக்கு ஆத்தாடி ஆத்தே
அதான் அதெல்லாம் வே இல்லா
அதுக்கு இதுன்னா பிளாங்க்கு இல்ல அது இதுன்னா பிளாங்க் இது ஒன்னும் பிரச்சனை இல்ல
உம் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு
யாருக்கு
எப்பயுமே வந்து நான் அன்னைக்கு சும்மா பேசி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அஹ் கேட்டேன் அவ விஜி மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாரிதான் அவன் பேசறா பேசு அப்படிங்கிறன்ன சொன்ன
வேற வழி இல்ல என்ன பண்றது
அது தெரியல அவென் ‌அப்படி வேண்டாம்னு சொல்லியிருந்தா எப்போ எப்போ வேணாம்னு சொல்லிருக்கணும்ம்ல
முன்னாடியே அவன் அதத்தானே சொன்னேன் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கு தானே சொன்ன அவேன்
பேசுன்னு சொன்னாங்கன்னா ஓகே அப்போ அவனுக்கு ன்
அதான் இப்ப வேற வழி இல்ல சரி இதுவா அ க க
ஒ உம் அவனுக்கு என்ன வழி இல்ல அவனுக்கு என்ன இல்ல அவனக்கு எனப் ஒண்ணா கிடைக்காது அவன் அவன் நேரத்துக்கு நம்ம எங்கே பாக்குறோம் இன்னும் பாக்கவே இல்ல சும்மா மேல ஆப்பல வர்றதா போறதுதான் பாத்துக்கிட்டு இருக்கு வர்றது போறதான் பாத்துக்கிட்டு இருக்கு
அதெல்லாம் இல்ல அப்பா எவ்வளோ பாத்துக்கிட்டு இருக்கு
செட் ஆகுற ஜாதகமா பஸ்டு பாக்கணும் அதை விட்டுபட்டு செட் ஆகாதது வயசு கூட உள்ளது இதையே தூரமா இருக்கிறது இதையே பாத்துக்கருந்தா எப்டி செட் ஆகும் உம் எனக்
சேரி இப்பதான் இந்த பேச்சுவார்த்தை வந்திருக்கு நல்லபடியா நான்தான் சொன்னேன் நாங்க அப்டி சின்னத்தை எடுத்தும் பெருசா என்னாமே பண்ணுவத எங்கே கட்டலு நான் கேட்டேன்
ஹும்
அப்ப அது எங்களுக்கு சங்கடமாவும் இருக்குல்ல அப்டின்னு நான் சொன்னேன் அது சித்தி வீட்டுல பேசுறாங்க லா அவுங்க அவனுக்கும் கல்யாண வயசும் வந்துச்சுஅத ஒரு பொண்ணை கூட்டிட்டு திரியறனாங்கல அப்றம் என்ன அப்டியே
பொண்ணு கூட்டிக்கிட்டு திரியிரான்னு தெரிஞ்சுமே உங்க பொண்ண கட்ரிகளா
அதேன்
இப்பவே கல்யாணம் பண்ணிக் சொன்னாங்கா நீங்க என்ன பண்ணுவியலாம் உம்
இல்ல அ சொல்லுது இங்க உங்க பரம்பரையே என்ன இந்த பரம்பரை தானே அப்டித்தானே திரிஞ்சாக
இல்லக்கா அம்மையி அந்த காலத்து தாலு அது விடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நெனைச்சுக்கிட்டே இருக்கு அதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமா
இல்ல சொல்லுது என்னன்னு கேளு என்ன என்ன இருங்க சொல்லிச்சு ஆஹ் நன்றித விசத குடுச்சி நம்ம வீட திருப்பி மா மாமா சொல்லியிருக்கான் ஏண்டா வெளியில உள்ளவங்களாம் எல்லாம் வந்து அனுபவிக்க நீ ஏண்டா அக்கா புள்ளைகளுக்கு குடுக்க கூடாது அது அது ஏதாவது அனுபவிச்சுருக்கும் ஆ எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒண்ணா இருந்துக்கலாம் சொல்லுச்சான் அதாவது நம்மகிட்ட சொல்லுது ஆனா அவுகள்டல்லாம் என்ன சொன்னுசுனு தெரியலையே இது நம்மகிட்டதான் சொல்லுதா அவுகட்ட எங்க பேசி பாச்சிருது அப்படிங்ககூற மாரி இருக்கு இது என்ன பேசின்ச்சு தெரியலையே
உம்
நான் சிம்பாளிக்கா அப்டி சொல்லிட்டு வந்துட்டே
செரி அது மு மு முட்டி மோதி அது பேசிட்டு வரட்டும் பாத்துக்கலாம் அவளா அம்மையா சொன்னா நம்ம பேசுவோம் இல்லைன்னா நம்ம மாட்டுக்கு நம்ம இந்த பக்கத்து பொண்ணு பாத்துக்கட்டு அஹ் ராமகிருஷ்ணாக்கு யார் தலையிட முடியுதோ அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சல்லலாம் பேசாம இரு
அவனுக்கு என்ன பொன்னா கெடைக்காது
உம் கண்டுபிடிக்கனும் அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான் அதுவும் இல்லாம அவனுக்கு எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பதான் நடக்கும் நடக்காம இருக்க போறது கிடையாது
ஆ உங்க சின்னத்ததான் சொன்னாங்களா நீங்க தலைகீழா நின்னாலும் அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்கங்க
எது தர்சனிக்கும் சொல்லிருப்பாக்கா
ஆ
உம் தசமிக்கு சொல்லியிருந்தருப்பா நீ ஜாதகம் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டல
ஆஹ் சொல்லிட்டேன் நாங்க பார்த்தோம் செட் ஆகலனு சுல்லிட்டேன்
உம் அப்புறம் என்ன அதுவே போதும் அதுவே தெரிஞ்சுக்கும்
நான் இதே எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டேன் கலந்து பேசுவாங்க இப்போ ரெண்டு நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு முடியலடா பண்ணு என்னடா சொல்லு டா பேசிட்டு இருக்கான்
உம் அதுக்கு கல்யாணத்தை பாத்துரணும்னு ஒரு ஆசை
இருப்போங்கஹ அது கவலை வந்துருச்சு பசங்க மூணு பேர் ரெண்டு பேர் என்னவிங்க பண்ணாம இருக்கா இருக்காய்ங்க இருக்கிறவங்களையும் விட்டுட்டோம்னா சரியா வராதுங்கிற அளவுக்கு அது யோசிக்குது
உம்
இவங்க எனக்கு யாரு பாப்பா பண்வா இவங்களும் இப்படி திறிறாங்க கல்யாணம் பண்ண முடியாம நினைக்கிதோ அப்டி பசங்கமேல்லாம் அதுக்கு இப்ப நம்பிக்கைய போச்சு சரி கல்யாண வயசு இப்படி வச்சிருக்காங்ளேனு
அதுக்கு இத்தனை வயசுக்கு நா அப்பா வச்சுகலய என்னய இருபத்தெட்டு வயசு
அதுக்கு நம்ம பாத்துக்கிட்டே இருந்தோம் ஆஹ இங்க அப்படி கிடையாது அங்க பையன் வந்துருங்கா இங்க அப்ப கருத்தா இருக்கும் எல்லாம் வேங்கு
அதுக்கு அதுகளுக்கு இருபத்து மூணு வயசு தானக்க ஆகுது ரெண்டு ரெண்டு வருஷத்துல பண்ணு பண்ணணும் ரெண்டு வருஷத்துல பண்ணா கரெக்டா இருக்கும் உம்
ஏன் இப்ப பண்ற வயசு தானே நம்மாலு சித்தி பொண்ணு ஒண்ணு
அது வேணும்னே பாலுங்கெணத்துல போய் விழுகுது
ஹம் இந்த அம்மாதான் கால் பண்ணுது இரு இருவரேன் கூப்பரேன்
உம் உம்